ஹலோ
ஹலோ
ஹலோ என்ன பண்ற
ஹலோ கேக்குதா
அ கேக்குது நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ஓகே ரெகுலர் ஒர்க் தா ஆஃபீஸ் ஒர்க்கு
ஓ சரி சரி சரி நீங்க சுற்றுலா லா போயிட்டு வந்தாச்சா
ஆ வந்தாச்சி ம் நேத்து நைட்டு
எத்தன் நாள் பிளான் பண்ணி போனீங்க
டூ டேஸ் ஒன் நைட்டு
ம் ம் ம் ம் ஸ்டேக்கு இதுக்கு எத்த நாள் பிளான் பண்ணி எத்த நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணீங்க மொதல்லே பண்டிங்களா
இல்ல பத்து நாள் முன்னாடிதா போலான்டு மொதல்ல கேட்ட இல்ல வேண்டா மறுடியு வேற பக்க போலா சரி வந்த இன்னிக்கி இது மாரி போற போ அதுக்கப்புறோ பேரன்ட்ஸ்ல்லா கேட்டு பாத்த அங்கல்லா ஒரு போஷனுக்கு நாலாயிரத்திஐநூறுவா சொன்னாங்க நாங்க அஞ்சு பேர் போறோ அதுல அடல்ட்டு நாலு பேரு பாப்பாவுக்கு கன்சிடர் பண்ல அவ சின்ன கொழந்தைன்ரனால
ஓ
அப்ப வந்து எங்களுக்கு மட்டு பதினெட்டாயிரத்தி ஐநூறுருவா கேட்டாங்க ஈரோட்ல இருந்து பிக்கப்புக்கு பிக்கப் அண்ட் டிராப் அவங்க ஸ்டேக் அவுங்க குடுத்துருவாங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு வேலே கொடுத்துருவாங்க மத்த நாலு வேலே நம்ம பாத்துக்கணு
ம் ம் ஓ
அப்றோ ஒருமாட்டி வந்துட்டு நம்ம ஏரியாவால நம்மளுக்கு தெரிஞ்ச மொபைல் ஷாப் ஒரு பையன் வெச்சிருக்காப்பலே
ம்
அவன்ட்ட கேட்கும் போது இந்த மாரி எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க வாடைக்கு வண்டி ஓட்டுறவங்க அப்டின்னா என் நம்பர் கொடுத்தான் நான் பேசி பாத்தேன் அவரு வந்து எல்லாரும் சேத்தி ஒ ஒன்பதாயிரம் ரூபா சொன்னாரு
நெகோஷியேட் பண்ணிக்கிட்டாங்களா
ஒன்பதாயிரத்தி ஐநூருவா சொன்னாரு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஓகேனாரு அப்பறம் பொண்ணு அவங்கள்ட போணோம் ஆ பரவாயில்ல நம்ம டிராவல்ஸ் எடுத்து போகும்போது அவங்க சொல்ற இடத்துக்கு தான் கூப்ட்டு போவாங்க
ஆமா
இங்கேமே அப்டித்தான் நம்ம ஓன் வண்டி இருந்தா தான் இல்லனாலா வந்துட்டு அவங்க அவங்களுக்கு எது சௌரியமோ அந்த மாரி தான் பண்ணுவாங்க எது எ ரெம்போ தூரமா இருக்கிற இடத்துக்குல்லாம் கூட்டு போமா நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசப்பட்டாலும்
ம் ம் ம்
எனா நம்ளுக்கு அந்த எடத்த பத்தி தெரியாது சோ அவுங்க சொல்றத நம்ப நம்பி ஆகணு அது உண்மையோ பொய்யோ
ஆமா ரூமுக்குல்லாமே ஃபஸ்ட்டே புக் பண்ணிட்டீங்களா
ரூமுக்குமே எல்லா எல்லா செயலிலியும் பாத்தே நானு
ம்
எல்லாமே ஒரு ரூம் ஒரு ரெண்டு பேத்துக்கு மூணு பேத்தக்கு மூணு பேர் பரைக் வரைக்குதா அலோவுட் புக் பண்ணது இன்னொருத்தர் ஆட் பண்ணா இன்னொரு ரூம் எக்ஸ்ட்ரா புக் பண்ண சொல்லுது
ஆ
அ அப்டிங்கம் போது ரெண்டு ரூ ரூமுக்கு எல்லாஞ் ஜி எச் டி போக பாத்தா ஐ எட் பெயிநூறுவா ஆறாயரா முன்னாடி வந்துடுது
இப்ப நீங்க ரெண்டு எடுத்தீங்ளா இல்ல வந்து நாம் எ ஓ இத்த எடுத்தீங்ளா
இல்ல அப்பா நானு நா அந்த அண்ணா கார் ஓட்ற அண்ணாவுக்கே வந்துட்டு தெரிஞ்ச ஊர் இருக்குன்ட்டு அவரு நாலாயிர ரூபாய்க்கு பேசி குடுத்தாரு ஒரே ரூம்
ஓ
பெட் எல்லாமே பெருசாதா இருந்துச்சு நாங்கூட சின்னதா இருக்குமோ அப்டினு லெச்சம் பெட்டு பெருசு நாங்க நாலு பேருமே அதேதா படுத்துப்போ எ நங்கையாப் பையே கடசில வல்லே அவெ வர்லன்டா
அப்றோ
அப்றோ நானு தம்பி எங்க வீட்டுக்காரு பாத்தோ நாப் போனோ நாங் நாலுபேருமே ஒரே பெட்ல படுத்துட்டோ பெருசா அந்த அளவுக்கு பெ பெரிய சைசு பெட்டு
ம் ம் ம் ம் அவ்ளதா வேல முடிஞ்சுது நம்ம அதுக்கே இன்னொர் ரூம் எடுத்தால அது செலவு தானே
ஆ அதே மாரிக எதோ ஒரு பெட்டுல படுத்துகலா மூவாயிரவாய்க்கு
ம் ம் நாங்ளுப் போலானுதா பிளான் பண்றோ ஆனா எதுவுமே வந் அது செட்டே ஆகல பக்கத்துல ஒரு அருவி இருக்கு நம்மோ ஊருக்கு பக்கத் த்துலயே அங்கதா செரி அங்கதா கூட்டிட்டு போங்க கடசிக்கி அப்படின்னாலூ வந்து அது போறதுக்கூ நேரம் இல்ல அந் இந்த ஞாயிறு சனியானாவே எங்கதா இருந்த சோழி வருதுன் தெரியல எதோ ஒருச் சோழி வந்துருது
அதனால வந்து நம்மனால வந்து எதையுமே வந்து மேனேஜ் பண்ண மாட்டேங்கிது அஞ்சு நாளே து ஒரு வேல அ அவரு எதாவ்து வேல செய்ய அவரு வேல செய்யறாரா அப்பறோ நாம அந்த அஞ்சு நாளுமே நம்ம வந்தப் அப்புறம் இங்க எல்லா பாக்கிறதா இருக்குது கடசியில செரி சனி ஞாயிருக்காவது எங்கியாவுதுனா எதோ ஒரு சோழி வந்துருது அவ்ளதா அந்த நா அந்த ரெண்டு நாளும் போயிருது
இப்ப சோழி வந்துட் போறதே இருக்குமாரு
ஆமா
அங்கலா கிளைமேட் பாத்தீங்னா நம்ம அளவுக்தா வெயில் இருக்குது நைட் ஒரு ஆறு மணிக்கு நல்லாக் குளிரு தாங்க முடிரதில்ல ஆனா சாயங்கால ஒரு அஞ்சர மானா சமே எங்கிந்துதாக் குளுரு வரும் தெர்ல
ம் ம் ம் ம்
சும்மா எங்க பாத்தாலு நடக்கறதா பெருசா வியூ பாயின்ட்டு எல்லா எதுமே இல்ல எந்த சுற்றுலா தலம் போனீங்னாலு அப்டித்தா
அது கரெட்டு தா
ஆ போட்டிங் போனோ அதுல வேனா பாப்பா எஞ்சாய் பண்ணா
ம் ம் ம்
அப்றொ குதிர சவாரி போனோ அது ஒரு பப்பா தம்பி மாமா இந்த மாரி நம்ம கொழந்தைகளுக்கு அது நாங்க மொதல்ல முன்னூறு ரூபா குடுத்தோம் ஆஃப் ரவுண்டுக்கு அப்றம் அடுத்த நாள் ஒரு பிளேஸுக்கு போய் பாக்குறோம் அங்க வந்து உங்க ரோடுக்கே இரநூத்தம்பதுரூபா தா கூப்ட்ருக்கா
ஆ
நாங்க வந்து அங்க போயிட்டு போயிட்டோம்
அப்ப இது நம்ம புது எட இல்ல அப்றொ நாம இதே தாண்ட முடியாது
ம்
ஆனா இன்னொன்னு என்னன்னா நாம இந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு பக்கம் பஸ்ட் துக்கு நம்மளுக்கு அது இதா தா இருக்கு நாலஞ்சு பக்கொ நம்ம பணம் தா அதா வந்து அவங்களு வந்து ஆ சரௌண்டிங்ஸ்ல நெறைய பேர் பாப்பாங்க இன்னொன்னு புதுசு புதுசா பாக்குறப்ப
வந்து நாங்க மூணு பேரும் வுட்டு போனோ ஒரு மாரி அப்டியே வெறுமனையா போற மாரி இருக்கும் யாரிட்டயும் பேசாம ஒண்ணா எல்லாரும் போ போன்னு சொல்வாங்க அப்டி இருக்கு அதே கொழந்தைகள்னு வரும்போது அது சின்ன சின்ன விஷ்யொ ஒவ்வொன்னு பாக்கும்போது ஒரு எக்சைட்மெண்ட்ல ஒன்னொன் போய் சொல்லும் ஒரு விஷயத்த பாத்து ஒரு கொஷின் கேக்கும் இது எப்டி பண்றாங்க இது என்ன அப்டின் அதெல்லாம் அது அத பாக்கும்போது நம்மளுக்குது ஆர்வப்பட்டு நாம பதில் சொல்வோம்
பூ நாம அத பத்தி தெரியுதோ தெரியலையோ ரெண்டு பேத்த என்னன்னாவது கேக்ணு நாங்களு அப்டிதா ஒரு பக் போயிருந்தோ தம்பி ரெண்டு பேர்த்த கூட்டிட்டு போயிருந்துச்சி சித்தி பசங்க என் தம்பி எல்லாரும் போயிருந்தோம் அப்டித்தா மாமா அது என்ன இது என்ன ஏ ஆ ரெண்டு பேரு கொஸ்டின்னே கேக்கல ஆனா எடுத்துக்க சொல்லியவே டார்ச்சர் பண்ணிக்கிட்ருக்றா ஆனா எடுத்
கொழந்தைகள கூப்ட்டு போனா அது ஒரு பிரச்சனதா எடுத்துக்கறது மட்டுந்தா நடந்து கிட்டாதா நம்மளுக்கு கொஞ்ச சிரமம் கொறயு நாமளு கொஞ்ச பிரீயா ரிலாக்ஸ் போய் எல்லா எடம் பாக்கலா ஆனா நம்ம மயின்ட் அப்டி பண்ணாங்கன்னா உங்க தூக்குறாங்க கை வலிக்குங்கறதுலயே மயின்ட் ருக்கு
ஆமா நானே சொங்கியாட்டு இருக்குற என்னயே அம்மா எடுத்துக்க எடுத்துக்க எடுத்துக்க ப்புறோ இன்னொன்னு என்னன்னா இங்க நம்ம ஊர்ல வந்து சரவ்ண்டிங்ல யாராவது பேசுனா வந்து பேசமாட்டா வெக்கப்படுவா இல்லன்னா பேஸ்வே மாட்டா வந்து ஒழிச்சுக்வா புது எடத்துக்கு போயிட்டா அவ சும்மா தூக்கி வச்சுட்டு இருந்து கியூ வரிசைல நின்னா கூட பின்னாடி இருக்குறவங்கள நோன்றது அப்பறோ அவங்கள வந்து த பூ கீது வச்சிருந்தாங்கன்னா அத புடிங்கி புடிங்கி பாக்குறது இல்ல இது அப்டி அப்டி எல்லாம் பண்ணுவா அப்றம் அவி
ரொம்ப அமைதியான ஆளாச்சே என்னைய பாத்தாவே பேச மாட்டாளே
அதுதா நா சொல்னனே புது ஆள பாத்தாதா அப்டி ஏ சாரி நம்ம ச பாத்துட்டே இருக்கிற பழகுன ஆளுக பாத்தா தா அப்டி புது ஆள பா
எனக்கு இந்த இந்த ஒரு குணாதிசயமே கொஞ்சோ வித்தியாசமா இருக்குது ஏன்னா என் புள்ள வந்து பழகுனவுங்க கிட்ட மட்டும்தா அந்த மாரி உரிம எடுத்துக்குவா
ஆ அப்பறோ இன்னொன்னுமே வந்து அவுங்க கொஞ்சோ பேசனாங்கன்னா அவ வாட்டுக்கு பேசுவா நா அப்புடித்தா வந்து கோயிலுக்குல்லா போறப்ப கியூ வரிசையில் நிக்குறோன் வையே திரும்பி பேசிக்கிட்டு குட்டீஸ் இருந்துச்சுன்னா அவெங்கள கைய காட்டி கைய காட்டி பேசுறப்ப அவெங்க அம்மா அப்பா ந நார்மலு வந்தாலு நம்மளுக் பத்தி யாராவது பேசுறப்ப நம்ம குட்டிஸ் பாத்து பேசுறப்ப நாம ரெண்டு வார்த்த பேசுவோமுல்ல அதே மாதிரிதா அவங்களு ரெண்டு வார்த்த பேசு அப்பறோ அவெங்க எந்த ஊரு அவுங்களு எந்த ஊரு எங்க இருந்து வாரீங்க எப்புடி தங்குறீங்க அப்டியெல்லா பேச வைக்கிறதா இருக்குது ஆனா என் ஆயிரத்து இந்த சிற் கோயில்ல இந்த சிற்பத்தியெல்லா பாத்தா வந்து டவுட்டா வரு ஏ யானை இப்புடி இருக்கு ஏ தந்தம் இப்புடி இருக்கு ஏ இப்புடி போயி அதுல ரவுண்ட் டு போட்ருக்காங்க அதெல்லா ஆயிரத் எட்டு கொஷ்டின் ஆனா அப்பிடி கூட்டிட்டு போகணு
உம் கொஞ்சோ இன்னும் பெருசாயி கூட்டு போனத்தான் உங்களுக்கும் கொஞ்சோ ரிலாக்ஸ்சிங்கா இருக்கும்
ஆமா இன்னொன்னு ஆனா சொல்லப்போன எடுத்துக்க எடுத்துக்கன்னு சொல்றது நம்மளுக்கு நாமளே வந்து டயர்ட் ஆயிருவோம் சாய்ங்கால ஆக ஆகலா சொங் சொங்கியாட்டு ஆயிருவோ நடந்து நடந்து நடந்து அது நம்ம எப்பவுமே நடந்துகிட்டே இருந்தோம்னா அது தெரியும் புதுசா நடக்கிறப்ப ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் அது எங்கேயாவது இந்தா நீ சொன்ன மாதிரி வந்து ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுல எல்லாம்ந்து பக்கத்து த்துல எங்கேயாவது கடிதாரையும் நடப்போம் இல்ல எங்கேயாவது கொஞ்ச தூர தான் நடப்போம் அங்கெல்லா தொடர்ந்து ஒரு மண் நேரொ ச ஒரு கிலோமீட்டர் நடக்கிற மாரிதா முக்காவாசி வரு இருக்கூ இருக்கூ
ம் ம்
அப்பிடிங்கறப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கூ ஆனா இதுகலயு சேர்த்து
ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கும் இதவல்லாம் நூறு மீட்டர் நடக்காது அ அதுக்கு தூக்கிட்டு போறக்கே நம்மளுக்கு கைது வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் எங்க தூக்கிட்டு நடக்கிறது ஆம்பளைங்க பேரு முன்னாடி அவுங்க பாட்டுக்கு நடந்து போறாங்க
ஆமா எத்தையுமே கண்டுக்க மாட்டாங்க ஓ ஒண்ணு கண்டுக்க மாட்டாங்க
நாமளே நோஞ்சாணாட்டோ இருக்காங்க ஹெல்ப் பண்ணலா அப்டின்ல்லா நெனக்கயே மாட்டாங்க
ஆமா கு குழியோட நம்பளுக்கு தா வந்து அதுலயு புடிச்சிக்கணு எனக்கு இன்னுமே அவருக் கையில குடுத்தாலுமே வந்து எனக்கு அது சாட்டிஸ் பைடாவே இருக்காது ஐயோ அவள் நல்லா ச்சிக்குவாங்களா அப்டின்னு வருது க நா எங்க புடிச்சக்காமதா ஒட போறனா அப்டிம்பாங்க இருந்தாலு கைய்ல கீழ வுட்டு கூட்டிட்டு வருவாங்க இந்த ரோடு கிராஸ் பண்றப்பலா எனக்கு மனசே இருக்காது அதுக்கு நானு ரெண்டு பைய்யி பத் ஆமா நா அப்டி தா தூக்கிக்வே நானு எனக்கு அது ம இதே வராது இங்யாது த வக்கீல் தொப்புன்னு இது ட்ராபிக் அப் இப்டி போயிட்ருக்கு தொப்புன்னி இது வுழுந்துட்டா என்னவாது இவரு புடிச்சு கைய புடிச்சி இழுத்துக்கிட்டு போறாருக் அவ ஓடிவா ஓடி வானாலுமே அவ கொஞ்சத்தா ஓடி வருவா அப்புற எதாவது பாத்தா அப்டி நின்னுக்குவா அப்டிதா இருக்கு ம் ம் சேரி டா வச்
அப்புற நீங்க எதுக்கு அடுத்த ட்ரிப் போறீங்க செரி ஓகே நானு மறுபடி சாப்புட்டு வந்து கூப்புற்ற
ம் செர்ல செரி பாய் பாய்
ம் மர்டி கூப்பட்ர ஆ செரி பாய்
ஆ